அ நா இப்போ ஃப்ளைட் மூடு போட்டெத்தே
சர் சர் சரி உம்
என்ன பண்றீங்க
இப்பதா நெய் சோறு எங்க அண்ணி கிண்டி இருக்கு
ம் நெய்சூரா ம் தொட்டுக்க
தயிருவெங்காயோ
ம் ம்
அப்டியா வாழக்கா செஞ்சிருக்கு தொட்டுக்க
உம் செரி செரி தம்பி வந்துட்டானா உம் உம்
ம் என்ன பண்ணுது ஹலோ நா உன்ன மறுப்டியு ஹலோ
அ கேக்குதாணே
ம் ம் இப்ப கேக்குது ம்
அப்பப்ப கட்டாய்ர்து எ
உம் அ துவே கட்டாயிருது உம்
நீ அடிக்குமோது ப்ரச்சன வர்தா அவுங்க அடிச்சாங்க ப்ரச்சன வர மாட்டேங்குது
உம் ஆமா உம்
இப்ப அன் இன்ஸ்டால் பண்டியா
இல்ல அது ப இல்ல நா ஃப்லைட் மூட் மட்டு போட்டு எடுத்துட்டே
சேரி உத்த போது அ தண்ணி ஊத்த போதுடா டேய் ஆ
ம் சாப்ட்டுக்குது
இப்பதே சாப்டுட்ருக்கே சாப்டுச்சா பாப்பா எந்திரிச்சிச்சா ஆ
ஆடி இதுல இருந்து தூங்க வச்சி பாத்தே தூங்கவே இல்ல
உம் தம்பிங்கன்னா அது நாளு இவர எழுப்பாது
இப்ப சாப்ட்டு இருக்கானா தம்பி ம் ம் சாப்பிட்ற நேரத்துல சாப்ட்டுக்கிட்டுருக்கான்
உக்காரு
பிஸ்கெட்டுமே குடுக்காதீங்க அதுவு மை மைதா மாவுதா ஆம்மா உம் ம் உம்
என்னைக்குமே முடியாம இருக்கும்போது அது திண்ணாளே முடியாம ஒடனே காமிக்கு பிஸ்கட் மட்டு தெரிமா ஹலோ ஹலோ
ஹலோ ம் ம் விட்டு விட்டு கேக்குது ம்
ஏற்கனவே ரெண்டு நாளைக்கி முன்னாடி பேச ரொம்ப நல்லாக் இங்க டவர் கெடைச்சி
ஆமா நேத்துல்லா பேசும்போது நல்லாதா கெடச்சிச்சி இன்னக்கி ஜியோ என்னன்னு தெர்ல ஒரு ஒரு நாளைக்கு கெடைக்குது கெடைக்க மாட்டிங்குது ம் இல்ல க்ளைமேட் ஒரு மாரி கூலிங்காதா இருக்கு வெயிலு வர்ல
உம் வெ
அங்க மழையா ம் மழ இல்லயா ம்
ம்
இங்க வந்துச்சுன்னா அங்க ரெண்டு நாள்க்கு அப்பறொ வரும் துன்னு நெனைக்கிறே அப்டிதா ஒரு தரவ வந்துச்சு உம் உம்
விதமா மழை வராது வ அவ மழை வராது இனிமே
உஹம்
இந்த அதான் எம தூருச்சு
உம்
அவளும் பெருசாது இது பண்ணல
உம் வெயில்லு செரியான வெயில் இங்க ரொம்ப வெயில்லு உம்
ஆமா ஊர் நீக்கலம் எதுவுமே கிடையாதுல
ஆமா எதுவுமே இல்ல மரம் கூட இருக்கு தாே தா இங்க இங்க இங்கய அதுதான் இருக்கும்
ஏரினா இல்ல ஏரி மட்டும்தான் இருக்கு
ஏரி இருக்குது இங்க கொஞ்ச தள்ளி ரொம்ப தூரம் இருக்குது
ஏர்லாமே மீன் பிடிக்க க்கிறனா இல்ல
மீன் பிடிக்கிற ஏரிதான் ஏரியிலும் பிடிக்கிறாங்க ஆனா இங்க ஏரிமீன் நீங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க
கடல் மீந்தே
கடல் மீன் தான்
ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடு எடுப்ப கவுச்சி எடுத்தா
நீங்க மட்டன் எடுப் பாங்க என்ன நாங்க இங்க சிக்கன் வந்து நானே எங்க வீட்டுக்கார் மட்டும்தான் சாப்பிடுவோம்
சரி யாண்டாவ
உம் உம் ஆஹ் இவுங்க சாப்பிட மாட்டாங்க இது மீன் அடிக்கடி வாங்குவோம் உம்
கொண்டுருவாயங்களா இல்ல போய் வாங்கணுமா
இல்ல எங்க மாமனார் தான் வாங்கிட்டு வந்துருவாங்க அங்க உம்
செரி செரி
உம்
அப்ப ஒரே வீட்டுக்குள்ள இருக்குல்ல தனி வீடா
என்னது புரியல வீடு இங்கி மொத்தமா ஒரே வீடாதான இருக்குறோ
ஆஹ் தனியா இல்லையா ரூம் தனியா இருந்ச்சு தனியா வீடு எதும் பக்கத்லயே இருந்ச்சுன் சொன்னிங்க
அது ஃபஸ்ட் இருந்தது அப்ப இருந்தது காலி பண்ணிரா காலி பண்ணி சொல்லன் ரெண்டு மூணு வீடு மாறிட்டோ ஆஹ் இப்பப்ப நம்ம வீடு அங்க இருக்குதுல்ல அந்த மாதிரி அந்த மாரி சிஸ்டந்தா இங்க வீடு இப்பொ மாடி மாடில ஆள்ருக் க்காங்க வேற சும்மா
மாடியா கீழயா
கீழ கீழதா
சேர் சேர் சேர் உம்
உம்
சேரி தனி வீடு வாடக
வாடக ஏழாயிரோ
ம்கூ இப்ப நா இப்ப நா குடியிரு க்னே அதே மாரிதா
ஆமா அத விட கொஞ்சொ சின்ன மாரிதா இருக்கூ அடுப்படி
அப்ப ஜாமான்ன எப்டி வச்சிருக்கிய
இங்க மேலதானே வச்சிக்குறோ கொஞ்சொ
உம்
உம்
அவரு வருவாரா
யாரு
உங்க அண்ணன் ன்ம இது அண்ணெ அவரோட அண்ணெ
ஆஹ் இந்தப்ப வந்துருக் இருக்றாங்க இருக்குறாங்க வருவாங்க உம்
அவுங்க
அவுங்க ஒய்ஃபு எப் பயாது வருவாங்க கூட்டிட்டு வருவாங்க அவ்ளோதா ம்
ஆமா யாராச்சும் ஒருஆள் பாத்துக்கோங்க
உம்
ம் எக்சசைஸ்லாம் முடிஞ்சு
ஆமா மேடம் கொஞ்சம் கவனமா அங்கிட்டு இங்கிட்டு போகாம பாத்துக்கணும்
அஹ் ஆமாண்ண
ம் ம் வெளாற்றக்கு பிள்ளேல இல்ல
ம் ஹும் இங்க யாருமே வர மாட்டாங்க
உம்
ம்
அப்டியும் யாரும் விட மாட்டாங்க நம்பி இப்ப நம்மளுமே வுட முடியாது
யாரும் விடமாட்டாங்க இப்ப நடக்குறது செரி தானே
அதுதா நம்ம ஊர் சைடுனா கிராம சைடுனா நமக்கு நம்பிக்கை இருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும் அப்டி அப்டி கூட இங்கல்லாம் யாரு மே வுட முடியாது பாக்குறது நல்லாதா பேசுவாங்க என்ன பனுவாங்கன்றது நம்மளுக் தெரியாதுல்ல
ம் அதயும் தாண்டி
ஹலோ அண்ணே கேக்குதா
என்னதுனே தூரமா கேக்குற மாரி இருக்கு
இப்ப இப்ப ஏதாச்சும் ஒருப் பிரச்னைனா அங்க தானே அதிகமா நடக்கும்
ஆமா
அதனாலயும் பாதி பக்கத்து வீடாருக் செய்ன அக்குறது இதுல இருந்து ஆஹ்
ஆமா நாங்க இப்ப இருக் இருக்கிற சைடு ஒருத்தவங்களோட வண்டிய காணோ நைட்ல
ம்
பைக் திருடிட்டு போயிட்டானுங்க
உங்க வண்டிய ஏத்தி வெக்க முடியுமா உள்ள
நாங்க இந்த பக்கத்து தா வச்சிருக்கோம் இங்க பயம் இல்ல கொஞ்சோ உள்ளதா இருக்கா அங்குட்டு சைடு
ம்
பேரிச்சம்பழோ டப்பாலங்க
இப்ப காசு வாங்கி குடுத்தாருல உங்க வீட்டுக்காரு இப்ப வீட்டுக்காரு கட்டுறாரா இல்ல ரெண்டு பேரு சேந்து கட்டுறீங்களா
இல்ல ரோஹினி பாதி கட்டுது நாங்க ஐநூறு ரூபாயோ என்னமோ சேத்து கட்றோ
ஆ மொத்தத்துல பாதிக்கு பாதி அம்பதுருபா
ஆ ஆ ஆமா அதுதா முக்கவாசி கட்டுதுநா காவாசி கட்டுற மாரி
ஓ அப்பிடியா சேரி சேரி சேரி சேரி அ லோன் இது பஜாஜா
இது பஜாஜ் இல்ல இது ஐ டி எஃப் சி
ம் ம் ம்
ஐ டி யல்
மாசோ எவ்ளோ ஹலோ எனக்கு ஐ டி எஃப் சி ல இருந்து ஃபோண்டுட்டே இருக்காங்க ஹாலோ ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுன
ம் கொஞ்சோ விட்டு விட்டுதா கேக்குது சரி தவள
இது ஃபை ஃபை ஜிதா அப்டி இருந்து ஏன் கேட்க மாட்டேங்குது
டவரே கெடைக்காது அதுல பஃபைவ் ஜி இருந்தாலோ எடுக்காது
உஹ்
புரியுதா டவரே கிடைக்காத இடத் துல ஃபைவ் ஜி எடுக்காது வைஜியா இருந்தாலும் எக்காது
டவர் வந்து இது ஃபுல்லா காமிக்கி னூ ஆனா ஃபைவ் ஜியும் காமிக்குது ஃபுல்லாதான் காமிக்குது ஆனா எடு
எடுக்க மாட்டிக்குது
ஆஹ்
வெளியில வந்தா எடுக்கும்
ஆமா வெளியில வெளியில போய் நின்னாதான் எடுக்குது
ஆஹ் அத வெளிலேயே நிக்க முடியுமா பொழுதனக்
ஆமா அப்படிதான் எடுக்குது
போய ந போ கொஞ்சம் கொஞ்சம் இததுல இது பண்ணிருவானுவோ அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆஹ் அதுக்கப்பறம் நார்மலன பிறகு
உம் உம்
பாரு பாத்துக்க பாத்துக்கட்டு அடிக்கிறேன் ஆஹ் என்னன்ன பாத்துக்கிட்டு ஆஹ் பாத்து முடிச்சுட்டு அடிக்கிறே
ஆஹ் செரினே ஆஹ் வை
பதாப்போ ஒரு